ஹலோ வணக்குங்க என்னங்க பண்
நா நானுங்களா சாதம் மட்டும் இப்பதாங்க வடிச்சு விட்டுருக்கேன்
சூப்பர்
கொழம்பு என்ன செய்யுதுன்னு ஒரே யோசனையா இருக்குங்க
ம் இருக்கிற காய எல்லாம் போட்டு ஒரு காய் குழம்ப முடி
அவ்வளவுதான்ங்க ஒரு காய குழம்ப செஞ்சி வச்சு வச்சுறங்க
தேங்காய் ஊத்தி அது ஒரு நல்ல ஒரு ந கெட்டியா பண்ணிட்டீங் ஆ டேஸ்டும் அம்மக்களமா இருக்கும் நீங்க இருக்கிற காயெல்லாம் இன்னிக்கு எல்லாத்தையும் அறுத்து போட்டு ஒரு கொழம்பு வச்சு
ஆ அவ்ளவுதான் எப்பவுமே மின்னல்லாம் ப்ரிட்ஜ்ல்ல கோசு கேரட்டு பீன்ஸு, அ, கத்திரிக்காய் உருள ல கழங்கு எல்லாமே மீந்துரு பாருங்க லாஸ்ட்டா ஒன்ன ஒன்னு ரெண்டு ரெண்டு எல்லாத்தையு ஒரு நாள் போட்டு ஒரு சாம்பார் வச் ருவங்க சூப்
நா ஆ அது இதுதாங்க டேஸ்டா இருக்கு என்னன்ன நினச்சு பாருங்க நம்மக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது இது ஏதோ ஒன்னு செய்வோன்னு நினச்ச அன்னைக்கு சூப்
ஆமா இத்தனைக்கு காய்குழம்பு எங்க வீட்டுல அந்த தேங்கா தக்காளி ஊத்துனா புடிக் கவே பிடிக்காது சாப்பிடவே சாப்பிடதுங்க ஆ சாம்பார் மாரி போட்டு செஞ்சுட்டேனு வச்சுக்கேங்க அது அவ்ளோ சூப்பர இக்குது கொஞ்சமாது கெட்டி யா செஞ்சுடுவ அத
உம் உம் உம்
நல்லாவே இருக்குங்க சூப்பர இருக்குங்க
எங்க வீட்டுல இருக்கிறவங்க நா நல்லாவே செஞ்சாலு இது என்னது இது அப் படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதுங்க அப்படி பண்ணுவனுங்க ஏன் கேக்குறீங்க உ ரொம்ப கஷ்டங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பேவரட் ஃபுட் செய் அவங்க பேவரட்ஸ் ஸ்நாக் க்ஸ் பண்ணனு அந்த டிஃபன் கட்டுறதுக்குல்லயே நா வந்து து அவ்ளோ டென்ஷன் ஆயிட் ட்றாங்க
அப்டித்தாங்க ஆகுதுங்க என்னங்க பண்றது கொஞ்சோ கூட மனசாட்சி இல்லாது க்துங்க பச ங்க நம்ம செய்யுறதெல்லா பெரிய விஷயமாவே தெர்லங்க அவங்களுக்கு அதுல எவ்ளோ கொற கண்டுபுடிக்கிறாங்க தெரியுங்ளா அதும் ஏ சின்ன பையங் இருக்கிறானே என்ன பெரிய சமையல் கார மாரி பேசுவாங்க இதுல இப்புடி கொற இக்குது இதுல அப்புடி கொற இக்குது இட்லிதான இது சட்னி தானா இதுல ஏ இப்புடி போட்ட இதோ இந்த டிஃப் இந்த டிஃபன் பாக்ஸ்ல உன்ன யார் சாப்பாடு குடுத்தனுப்ப சொன்னது அதுல நா எப்படி சாப்பிடுவே இந்த லன்ச் பேக் எனக்கு புடிக்கவே புடிக்காது அந் த லன்ச் பேக்ல உன்ன யார் குடுத்தனுப்ப சொன்னது ஒரு எரிச்சல் வரும் பாருங்க எடுத்து அப்டே சாத்திட்லாமா ஆயிடு ம்
அழகா வேணுனா நா என்ன பண்ணுவே
அது நா நே து ஆட்ரு போட்டுக்கறங்க இப்டிதா வேணுன்ட்டு ஹாட் பாக்ஸ் வருங்ளா அது ஹாட் பாக்ஸ்ல வந்து உள்ள இப்டி வ சு மூணு லேயர் மாரி வருமா அப்படதா பாதுகாப்பா இருக்குமா சாப்பாடு எந்த பிரச்சனையு இல்லாது அந்த மாரி கொண்டு வருதுன்னா கொண்டு குடு த்து அனுப்பலன்னா குடுத்தனுப்பாத நா னு எடுத்துட்டு போ மாட்டே நானு
கேட்டுக்கோங்க நா நாங்கலா சின்ன வயசுல ஒரு டப்பால குடு ப்பாங்க பா பேக்லேயே தா எடுத்துட் போவோ இப்பதாங்க லன்ச் பாசு அது ஸ்நாக் இங்க கேளுங்க ஸ்நாக்ஸ் கு ஒரு டப்பா லன்சுக்கு ஒரு டப்பா ஏ பொண்ணு மோரெல்லா கலக்கி கொண்டு வா எனக்கு கொடும பண்ணுவாளுங்க இது கொண்டு வா அந்த பேக்குக்கு குள்ள எவ்ளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ ஸ்டஃப் பண்ணி இவுங்களுக்கு நா கொண்டு கொண்டு போணு ஏன் கேக்குறீங்க நீங்க அவ் வ்ளோ இருக்குங்க நம்ம காலத்துலலா பாருங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸலா பாத்துக்கிறீங்ளா நீங்க
ஆஹ
ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குன்றா லஞ்சு பே பேக் வந்து புதுசாதா வேணு ஸ்கூல் பேஹூ ப இப்பதாங்க பா பாதிலதா வாங்னது மம்மி எனக்கு வந்து லன்ச் பேக் ப இது எல்லாமே ஸ்கூலுக்கு போம்போது நியூவா தா வேணு சொல்லிட்டே அப்டின்ட்டு புதுசா வாங்கி ட்டு எல்லா ஸ்கூலுக்கு போச்சு சுங்க இந்த வாட்
ம் ஏன் கேக்குரீங்க அப்பா அப்பா பப்பப்ப சாமி ஆ இதுங்க கிட்ட கடந்து வர்றதுக்குள்ள பேச சாம டைவஸ் குடும்பத்தயே டைவர்ஸ் பண்ண அவ்ளோ எச்ச போங்க வாழ்க்கையே வெறுத்துட்டங்க வெறுத்துட்டாங்க இப்பல்லா அப்டி இல்லங்க கோர்ட்ல வந்து ஸ்பண்ட மட்டு பண்ண கூடா சேத்து புள்ளைங்களு பண்ணு அப்தா வந்து அப்ப அது கூட
அம்மா அம் ஏங்க ஏன் பொண்ணுங்க பாய் மம்மி மி உங்க வீட்டுக்கு போறீங்ளா ஜாலின்றாளுங்க நா என்ன சொல்வ நெனச்சு பாருங்க
போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டே இரு இஷ்டந்தா இரு ரு இல்லனா போயினே இரு எங்ளுக்கு புது அம்மா வரு எங்க அப்பாக்கு புது பொண்டாட்டி கட்டி வச்சிட்டு நாங்க ஜாலியாருப்போ
ஆமங்க
பொண்டாடி புர்ஷ என்ன சொல்றானோ பொண்டாட்டி கேட்டு இருக்கறதுதா இந்த வீடு அவன் சொல்றாங்க என் சின்ன பையன் வீடு அப்படி அவு பேச்சு கேட்னு எங்க அப்பா இருக்கணுனு அவசிய கெடையாது நீ கெளமினேரு
கேட்டீங்ளாங்க ஆ
ஒரே அவர் ஒட்னே என்ன சொல்றாரு என் நெஞ்சிலருந்த பாரத்தயே எறக்கி வச்ச மாரிக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா க்குது ஒன்ன ஒருத்த கேள்வி கே்கறதுக்கு பொறந்துட்டா இ உன்ன அடிக்கறதுக்கு ஒருத்த தி வருவா அப்ப அப்ப தா எனக்கு சந்தோ ஏன் கேக் க்றீங்க அது சொல்லி ரெண்டு மருமக வந்துட்டா என் மருமக பேசி கேட்டு உன்ன என்னன்னா பண்றன் மட்டு பாருடி ஒன்னே திண்ண வெளிய திண்ண கட்டி வச்சுக்குறாரா அந்த திண்ணைல தா படுக்கணு
அய்யயோ
சொல்லி வச்சிருது உனக்கு அ வெளிய சாப்பாடு குடுத்தா சாப்புட்ணு இல்ல கம்ன்னு படுத்துருக்கணு இல்லனா கோயிலாண்ட போயிட்டு
அய்யயயோ ஏங்க அதெல்லா சும்மா காமெடிக்கு சொல்லுவாங்க உடு
ம் ம் காமெடிக்கில்லிங்க ஏ சின்ன பையன் சொல்றாங்க கரெக்டா கேட்டாண்டயே ஒக்காரனு வீட்டுக்குள்ளலா வரக்கூடாது எங்க வய்ஃபுக்கு பசங்களுக்லா பிடிக் க்காது நீங்க வந்து கேட்டாண்ட வெளிய உக்காந்துக்கணு உனக்கு அஞ்சுரூவா பத்து ரூவா குட்த்தா வாங்கினு போய்னே இருக்கணு சண்ட போட க்க கூடாது அய்யோ ஏன் கேக்குறீங்க ஆ நீயா நானா புரோக்ராம்ல ஒரு பையன் சொல்ற ஓ குடும்போ யாருன்னா நானு ஏன் பொ ண்டாட்டி என் பசங்க அவ வயசு ஆறுதா ஆவுது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா அதுக்கு அவங்க அம்மா சொல்றா அதுக்கு அவங்க அம்மா சொல்றா கேளுங்க யார்ரா ஒன் கொடும்போ சொன்னா நானு ஏன் ஒய்ஃப் பசங்கன்றாங்க அப்டின்றாங்க அதுக்கப்ற இன்னைக்கு ஒரு இன்ஸ் ன்ட் நடந்துச்சு அந்த இன்சூரன்ஸ் கார் வீட்டுக்கு வந்துருந்தாரு எங்க மாமியார் பேச்ச பேரு சேத்து போட்ருந்தாங்கோ அதுக்கு எங்க மாமியார்ல தனி மில வருவாங்க உங்க ஃபேமிலில வர மாட்டாங்கனோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாய்டுச்சி ஆஹா பரவால்லங்கண்ட்ட அப்ற பாத்தா அவர் சொல்றாரு ஏன்னா முப் மேல கல்யாண ஆயிட்டா அவங்க ஒய்ஃபுக்கு போயிடுவாங்க அவுங்க அதனால இவங்க வந்து தனிப்பட்ட மொறைல
இல்லங்க இப்ப வேணா ரூல்ஸ் மாறிருக்கலா அப்பல்லா வந்து எங்க பாட்டி வந்து எங்க அப்பாவோட இதுலலா இருப்பாங்க அதாது ஹாஸ்பெட்டில் அந்த இன்சூரன்ஸ் எல்லா இருந்தது பேக்கப்
ஆமா இப்ப அப்டி கெடையாதுங்லா போது தனியா தா போணுமாக்கு பேமிலி மெம்பரா வந் எங்க வீட்டுக்கார் காசு கட்லா பையனா கட்லா ஆனா அவுங்கவத்த அவங்க பேமிலில வரமாட்டாங்களா இப்ப நானே எங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்க அவ்ளோதா பேமிலியா அவுங்க வரமாட்டாங்களா அவுங்ல வந்து தனிப்பட்ட முறையில தா அவுங்ளுக்கு வந்து தனியா தா குடுப்பாங்களா இந்துல்லா இன்சூரென்ஸ்லா அதனால எனக்கு ஒரே சந்தோஷ சேர் எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணா அது கேன்சல் பண்ணி எங்க அம்மா இல்லாத இன்சூரன்ஸ் தெ நா பண்ண பட்டுக அத கேன்சலே ஆஹ் அம்மா பையேதாங் அம்மா பையே அக்கா தம்பி அய்யய்யயோ ஏ கேக்றீங்க ரொம் அம்பானியாயு நடக் ங்க எங் வீட்ல
பாத்துகுவாங்க இவு
ஓவர் கொடுமங்க பொண்டாட்டின்றத மறந்துருவாங்க அம்மா அம்மா அம்மா அம்மா அக்கா அக்கா அக்கக்கா அப்போ நம்ப எங்கதாங்க போறது அஹ் அதாங்க டென்ஸ் என்னானு போங்க உம் உம்
எங்க வீட்லயு அதேதா எனக்கு மாமியார் இல்ல அப்பா அப்பா அப்பா அப்பா எது சொன்னாலு அப்பா வெச்சுட்தா தங்கச்சி வச்சு தா அப்ரோ நாங்க பிரேம்லே இருக்க மாட்டோ இருக்கவே மாட்டோங்க ஏது இவுனுங்க இதுக்கு இவுனுங்க கல்யணம் நீங்க நாகனு யோஷ்சிட்ருப்பாக
ஐயோ அத
ஃபேலியோட சந்தோஷமா இருக்க வேண்டியதானே ஏங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்க வேண்டிதானே ஏ எதுக்கு ஒருத்திய கொண்டு வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இவுங்கதா ஏ ஃபேமிலின் நீ சொல்லி காட்றதுக்கா நா வந்தே
ஆஹ் அததா சொல்லுங்க அப்பறோ ஆஹ் ஆமாங்க உம் அதெல்லா அவுங்ளுக்கு ஒறைக்காதுங்க என்ன சொன்னாலு வாய்ப்பே இல்லிங்க வாய்ப்பே இல்லைங்க நீங்க என்னாதான் இன்னிக்கெல்லாம் கத்தனி இருங்க வாய்ப்பே கடையாது நீங்க என்ன தான் இன்னைக்கெல்லாம் பொலம்பினதே சும்மா ஏ பொலம்படிய இருற வெளிய போ வெளிய போய் போலாம் போ ஏன் சும்மா கத்திட்டு இருக்க வீ ட்ல களம்பு களம்பு களம்பு போயிட்டே இரு உன்ன யார பத்து நாாளும் எங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க எங்க போனனா ஏது ப தேட கூடல்லைங்க என்ன
நான் ஒன்றரை மாசங்க இங்க பாருங்க நீங்க என்ன பரவால ஒன்ற ஒரு மாசம் நிம்மதியா இருந்தங்க நான்
உம் பரவாயில்லங்க அந்த மாரிலாம் வுட்டா சந்தோஷம்தா எங்க வீட்டுல
ஒன்ற மாசம் ஜாலியா இருந்தாங்க ஜாலியா இருந்தாங்க இ எங்க அம்மா பாவம் இந்த வயசுக்கும் எங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்து ச கஷ்டமா இருந்தது கால் நடக்க முடியாது வரியா
அப்ப நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்களா உங்க மம்மிக்கு
பண்ணங்க
ம் சரி
மின்ன மாதிரி இல்ல இல்லைங்க
வே மயேஜ் ஆகுது ரொம்ப நேரம் நிக்க முடியறதுல அவுங்களால செய்யணும்னா கஷ்டம் தாங்க அ
இருக்கறாங்க அதுவே பெருசுங்க எங்க அம்மாக்கு துக்கே முடியல அதுலயே அவுங்கள பாத்த ட்டு ந போது கால் வலிலியே முட்டி வலி மறந்து அவுங் அவுங்க வாழ்க்கை அவுங்க தனியா சைலன்ட்டா இருப்பாங்க.
அவ்ளோதாங்க நம்ம போனாதாங்க டிஸ்டபன்ஸ் அவங்ளுக்கு அவங்க தனிப்பட்ட முறைல நல்லா தாங்க இருக்றாங்க
நம்ப பூனதா கச்சா முச்சானு சண்ட அய்யோ இது பண்ண முயா அது பண்ணணுமேனு ஒரு ஹு டென்ஷன் ஆயிட்ராங்க பட் மத்தபடி அவங்க அவங்க உண்டு அவங்க வாழ்க்க உண்டுன் வாழ்ற வாழ்க்க
ஆ அவ்ளோதாங்க அப்டிதாங்க வாழ னு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அவங்களுக்கு எந்த பிரச்சன இல்லாத அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்து வார் ல ஒரு முற போய்ட்டு என்னப்பா எப்டி க்கிறீங்க எதுக்கு தேவையானத வாங்கி குடுத்துட் வன்ட்டோனு வச்சுக்கிங்க அதுவே வேற வாழ்க்க தாங்க ம் ம்
சேரிங்க நானு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒங்ளுக்கு நா அப்றொ கூப்ட்றேங்க ம்
ஆமாங்க ஆமாங்க நானு இப்போ ஏ பையனுக்கு சாப்பாடு எடுத்துட் போனோ நா எடுத்துட் போய்ட்டு முடிச்சுட்டே நானு ஒரு டூ ஓ கிளாக் மேல உங்ள கூப்ட்றேங்க அப்றொ என்ன னா நடந்துது கண்டிப்பா நம்ம ஷேர் பண்றோ நம்ம நல்லா பேசிக்கிறோங்க சேரிங்க சே ரிங்க சேரிங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க வச்சுட்டுங்ளா